ஹலோ
சொல்லுங்க
தா
ம் கேக்குதுங் மேடம்
எப்டி இருக்கீங்க நலமா ருக்கீங்களா
நல்லா இருக்காங்க மேடம்
சாப்பாடு ஆ முடிஞ்சது ம் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சாப் சாப்
ம் சாப்டங்க மேடம் ஆ நீங்க
ம் நானு சாப் டேன் தோசை சாப்ட்டேன்
துகுதுங்க
எல்லா போயிட்டு இருக்காங்க
ம்
இன்னைக்கு நாள் எப்டி போச்சு?
ஆ ஏதோ போச்சுங்க மேடம் ரொம்ப இதெல்லாம் போகல
அப்பிடியா? ஏ என்னாச்சு சார்
ம் ஆ ம் ஏதேதோ போ ஆர்டரு மாத்தி கொடுத்து ஒவ்வொண்ணா எது அதனால இவ்ளோ ம்
பண்றாங்க அப்றோ ஆடர் பண்றாங்க அதுக்கப்பற என்ன பண்றாங்க? அதுக்கப்புறோ போன் எடுக்கறது எல்லாமே ஆ டெலிவரி பண்றவங்கல ங்கு இப்படிதா அலைய வெக்கிறாங்க அதுலவுங் உள்ள கஷ்டங்கள் வந்து அவுங்குளுக்கு புரிறபவ்தே இல்ல என்ன பண்றது? இப்ப அப்டிதா பண்ணிட்டிருக்காங்க நெறைய பேரு
ம் ம்
அதனால என்னப் பண்ணணும்னா ஆன்லைன்ல ஆடர் பண்ணும் போது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்ற ஒரு ரூல்ஸ கொண்டு வர் கொண்டு வந்து பேமெண்ட் பண்ணதுக் அப்றோ ஆ சாப்பாடு வந்து குடுக்குற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தா ஆஹ் உம் அவுங்களக் -க்கும் அலச்சல் இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க வந் ஏமாத்தவும் மாட்டாங்க அதனால அப்பிடி ஒரு திட்டத்தக் கொண்டு வந்தாங் என்னன்னா ஆஹ் எல்லார்க்குமே நல்லா இருக்கும்
அதாங் மேடம்
இந்த மாதிரி வேலப் பாக்குறவங்களுக்கும் அந்த அடிக்ச்சல் இருக்காதுல்ல பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு அவளும் கஷ்டப் பட்டு ஆஹ் வேலப் பாக்குறாங்க அதோட வந்தி வேதனைக் கொஞ்சமாது புரிஞ்சு நடக்கோணும்
உஹம் ஆம்மா மேடம்
அத விட்டுட் எப்டி இப்டி பண்ணாங்கன்னா
உம் ஆமாங் மேடம் உங்ளுக்கு புரியுது சில பேத்துக்குப் புரிய் மாட்டிங்குது
என்னப் பண்றது சில பேரு அப்டி இருக்காங்க மனசாச்சி அப்டின்னு ஒன்னு இல்லாம இருக்காங்க
அந்த டைமுக்கு ஆர்ட்ரு பண்ணுனது பண்ணது பண்ணாம அது வந்து வேல முடிஞ்சிருக்கோம் பண்ணி கேனலேசன் ராய்ஸ்
நீங்க அது நல்லா தெரிஞ்சுகிட்டு ஆடர் எடுத்துக்கலாம்
மேடம் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரே ஒரு ஆட்ரு மட்டுந்தாங் மா ஆஹ் காந்துச்சு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல அத நாட்டு மாறி இருந்த ஜெயிச்சா அந்த ஐசிக்குதா இது
அப்புடியா
ஆஹ் மொத மொத இப்தா இந்த ஏன்னா இப்பமே ஆட்ரு வந்தா கேன்சல் ஆவு கரெக்ட்டா எடுத்ருவென் இந்த டைம் பாத்தீங்ன்னா கேன்சல் ஆய்டிச் அதனாலதா வந்து ஒரு அர்மண் லேட்டாகி கரேட்டா வந்தும் பாக்னும் இடியாபம் பெய்ட்ச்சி
சேரி என்னப் பண்றது அவ்ளோதா இன்னெக்கி இப்டிதா நெலந்தா அப்டின்னு நெனச்சிட்டு கடந்துர வேண்டியதா
கே பண்ணல்லா பாட்டு எச்சு
அத நினைச்சு நீங்க ஒண்ணு கவலப்பட வேண் தா
உம்
சில பேர் அப்டிதா இருப்பாங்க நினைச்சிட்டு நாம அத அப்படியே கடந்துக்க வேண்டியதான் உம்
இப்போ நீங்க என்ன சாப்பாடு சாப்ட்டிங்க
நானு வந்து தோச தா சாப்ட தோசைக்கு வந்து சாம்பாரு அதுக்கப்ரோ தக்காளி சட்னி வச்சு இன்றைய பொழுத வந்து கழிச்சாச்சு
தூய தமிழாங் மேடம்
என்ன?
இல்ல தூய தமிழானு கேட்ட
ஆமா தூய தமிழ்ல பேசணு அப்படிங்கறதுனால தா தமிழ்லயே பேசுறேன்
செரி செரி வர
உம் அப்ரோ
துர்காவோட ஏய்ம் என்னங் மேடம்
என்ன?
அதாவது இந்த இதுதான் என்னோட லட்சியம்னு சொல்லிட்டு வச்சுருப்போம்ல சின்ன வயசுல இருந்து அத என்னென்ட்டு சொல்லுவ
புரியலே
சின்ன வயசுல இருந்து தோ ஒரு லட்சியத்தோட வாழ்வோம்ல இந்த வயசுல வந்து நா டீச்சராவபோற
ஆஹ் அத கேக்குறீங்களா சின்ன வயசு லயே என்னோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நர்ஸா ஆகணும் அப்டிங்கறதா என்னோட லட்சியமா இருந்துச்சு பட் ஆனா அது வந்து அது ஆக முடியாமலே போச்சு அதனால நான் வந்து டீச்சர் படிச்சு இப்ப டீச்சரா வந்து வேல பாத்துட்டுருக்கேன் நான் கத்துக்கிட்ட பாடத்த நான் மத்த கொழந்தைகளுக்கு கத்து குடுத்து அதன் மூலமா அவங்களு பயன் பெறுவாங்க நானுமே எனக்குமே அவங்களுக்கு கத்து குடுத்தேன் அப்டிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குமே இருக்கு ஆனா எனக்கு வந்து ஆஹ் நர்ஸ் ஆகணும் அப்டிங்கிறதுதான் என்னோட ஆச ஒரு லட்சியமா இருந்துச்சு அது வந்து என்னோட தோழிகளால என்னால அத நிறைவேத்த முடியல என் கூட படிக்கிறதுக்கு என்னோட தோழிகள் யாரும் வந்து முன் வரல அவங்க வந்து வேற படிப்ப வந்து ஆஹ் தேர்வு செஞ்சுட்டு போனதுனால நானும் அதையே தேர்வு செய்யற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன்னே சொல்லலாம் அதனால நானு டீச்சரா படிச்சு டீச்சர் வேலைக்கி போயிட்டேன் இதுவும் இப்ப எனக்கு புடிச்ச வேலதான் என்ன பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்ச அப்பப்ப கொஞ்ச தலைவலி கொஞ்ச வேல அதிகமா இருக்கும் அதுல பல சிக்கல்கள் இருக்கும் அதனால மைண்டு வந்து ரிலீஃபா இல்லாம இருக்கும் அதுதான் ஒண்ணு பிரச்சனை காலைல ஒன்பது மணிக்குலாம் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கெளம்பிரனு திரும்ப சாயங்காலம் ஆறு மணி மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு முழு நேரமும் அந்த பள்ளியிலே போது அப்டிங்கிற மாதிரி இருக்கும் வீட்ல அக்கா தங்கச்சி அக்கா பசங்க அம்மா இவங்க கூட எல்லாம் நேரத்த ரொம்ப கம்மியா கழிக்கிற மாதிரி ஒரு மனசு ஃபீல் என்ன பண்றது வேலன்னு போயிட்டா அப்டிதா
ஹம்
என்ன கண்டது
ம் எதுவு இல்ல
சேரி காலையில எப்ப எழுந்திருக்கணு எப்ப தூங்கிட்டு எப்ப எந்திருப்பீங்க
மூணு மணிக்கு தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாம் மேடம் அதுல ஒன்னு பிரச்சனையே இல்ல
தினமும் இரண்டு மணி நேரம் தான் தூங்குறீங்கள்
உஹம் ரெண்டு மூணு மண் நேரோ
இதனால உடம்பு பாதிக்கப்படாதா
என்னது மேட மேடம் வாரத்துல மூணு நாள் தாங்க மேடம் ரெகுலரா அப்படி செய்ய மாட்டேங் மேடம்
அப்டியா அப்படியா இருந்தாலுமே உடம்பு ப்ப வந்து அது அதிக பாதிப்பதா ஏற்படுத்து அதனால நீங்க வந்து அது கொஞ்சோ கவனமாவே இருக்கு
ஹம் சேர் சேரிங் மேடம்
சரிங்ளா
ஹம் ஓகே மேடம்
உம் ஓகே அப்ரோ இதுக்கப்ரோ என்ன ஆடைல் இருக்கு
ஆர்டரு ஆஃப்லைன் போயிச்சுங் மேடம் ம் இது நூத்தி எம்பத் ரெண்டு ரூவா டெபாசிட் பண்ணோன இந்த பக்கோ வேற பெட்ரோல்லா தீந்துச்சு என்ன பண்றதுனு தெர்ல நம்ம இனி தான் இது பண்ணுனு நினைக்கிறே வேற வழி இல்ல இது எப்போ அமௌன்ட்டு போட்டுறாங்கன்னு சர்ல
அப்படியா
ஹம்
நீங்க வேல பாக்ற இடத்துல இதெல்லாம் கம்ப்ளைண்டா பண்ண முடியாதா
உம் என்னங் மேடம் வேல்ல எனக்கு ம் வேலை பாாரக்குற இடத்துல கன்வென்ஷன் வரும் இடையில வரும் மந்த்த் ரண்டு ஆன மாரி ஒரு ப்பீழாச்சு
அப்ப்டோஓஓஓஓஓஓ
ஹம்
சரி ச நண்பர்களுடன் பேசி நண்பர் டன் நீங்க பேசி உங்களுடைய மன கஷ்டத்த பகிர்ந்துக்க வேண்டிய தானே
நைட்டி ஏதோ ஆர்டர் வந்துச்சா ஒரு முன்னூறு வாய்க்கு ஓட்டலாம்னு பாத்தா அதுக்குள்ள தறந்துச்சு இதுவும் நல்லதுதா இந்த ஆ்ட்ரு அங்க கிட்ட தான் இருக்கு
உம்
அதல்லாவதுக்காக போயி தோட்டல எல்லாமே வேஸ்ட் ஆகி உம் ரொம்ப கஷ்டம் பற அவ அத நீந்து பிரச பண்ண ஆஹ் பன்னெண்டு மணில இருந்து பொ ஸ்டார்ட் பண்ண போறேன்
அப்படியா
உம்
ஓகே ஓகே ஓகே சரி
ஒண்ணன் மாிர வந்து உம்
பாத்து கவமனமா பண்ணி ட்ட நேரத்துக்கு தூங்கணும் இங்க ஒரு அப்படி எடுத்து நல்லா தூங்குது
உம்
உடம்பு பஊத்திக்கு கெடுத்துக்காதீங்க ஓகே
உம்
ஓகே நான் அப்புறம் பேசட்டுமா
ம் ஓகேங்க மேடம் டைம் ஆச்சுங்களா
ஆமா ஆ ஆமா எங்க போறேங்க
ண்ணஓ ந பண்ணிறேன்
உம் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க உம்
ம் நம் மூணு மன்னார தும்படம் இருக்கு
செரி பாருங்க
ம் ஓகே மேடம் ம் நன்றி